என்ன தோழி வணக்கம் தோழி
வணக்கம் நலமா இருக்கீங்களா அங்க கொஞ்சோ சவுண்டா இருக்கு கொஞ்சோ நீங்க நாவுந்து வந்து பேசரீங்களா
ம் சொல்லுங்க தோழி கேக்குதா தோழி
கேக்குது நல்லா சொல்லுங்க
நலமா இருக்கம் தோழி நீங்க நலமா இருக் கிங்ளா என்ன பண்ணீட்ருக்கீங் தோழி சாப்ட்டீங்களா தோழி
சாப்ட்ட சாப்ட்ட நீங்க சாப்டீங்களா
சாப்ட்ட தோழி சொல்லுங்க தோழி இன்னிக்கு என்ன டாபிக் பத்தி பேசலா தோழி
நீங்கலே சொல்லு
புரியவில்லை தோழி
நீங்களே சொல்லுங்க
தோழி கேக்குதா என்ன டாபிக் பத்தி பேசுலா தோழி
சொல்லுங்க தோழர் கேக்குதா சொல்லுங்க
து தோழி நீங்க சொல்லுங்க என்ன டாபிக் பத்தி பேசலானு
இப்ப வந்துட்டு நீங்களே சொல்லுங்க அ இப்ப வெயிலு ரொம்ப அதிகமா இருக் குல இதுக்கு என்ன பண்ணலானு சொல்லுங்க
ம் வெயில் காலத்துல நம்ம வெயில எப்டி ல்லா கொறைக்கலானா சில வரி வழிமுறைகள் மூலோ என்ன பண்ணலா நம்ம கட்டுப்படுத்தலா
ஆ
தொடர்ந்து பேசுங்கள் தோழி
ஆ சொல்லுங்க ஹலோ தோழன் கேக்குதா
சொல்லுங்க தோழி கேக்குது தோழி இப்போ வெயில் காலத்துல நம்ம என்ன பண்ணு அதிகமான தண்ணீ குடிக்கதன் மூலமா வெளி தகர்த்து என்ன பண்லா நம்ம கொஞ்சோ சீர ன்னம்னா வச்சுக்கலா உடம்ப
அதுக்கப்றோ பாத்தீங்கனா மதிய நேர வெயில்ல வெளிய செல்லாம இருந்தா என்ன பண்லா கொஞ்சோ வெயில் தாக்கத்துல இருந்து நம்ம என்ன பண்லா வெள்ள வரலா
இல்ல தோழி இப்போ வந்துட்டு ல்ல ல்ல தொழி எப்டின்னா வச்சுங்க இப்ப வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கறனால ஆ நறயா தண்ணி குடிக்கணு அப்றோ வந்துட்டு இந்த இது என்னா கற்றாலைனு சொல்லுவாங்க இல்லயா அதுல உள்ள அந்த அந்த ஒரு ஒரு இதா இருக்குல்ல உள்ள இருக்குல்ல மேல உள்ள தோல் எல்லா எடுத்துட்டா அத வந்துட்டு நம்ம ஆ அது அப்றோ வந்து மோர்லா போடு கொஞ் தண்ணி ஊத்தி நல்லா மிக்சில அடிச்சு நம குடுச்சோனா ரொம்ப குளிர்ச்சி அது ஒடம்புக்கு அப்றோ வேற வந்துட் டு இது வெந்தாயோ வெந்தயோ இருக்குல்லையா அது அது டெய்லி சாப்லா ஏன்னா அதெல்லா ரொம்ப குளிர்ச்சி ஒடம்புக்கு நம்ம இப்ப வந்துட்டு இந்த வெயில் காலத்துல நம்ம எவ்ளோ முடியுமோ அவ்ளு குளிர்ச்சி ஒடம்புக்கு எடுத்துக்கணு அதே மாரி எளநீர் குடிகறது அதுக்கப்றோ வந்துட்டு நம்ப இந்த நொங்குலா கிராமங்கள்ல கெடைக்கு அது சாப்ட்றது அப்பறோ வந்துட்டு அம் அந்தம் அப் அப்போ வந்து இந்த சுண்டைக்கார்க் கில்லயா அத வந்துட்டு நம்ப நல்லா அரச்சிட்டு மோர்ல கலந்து குடிக்கலா அதுவு ரொம்ப ரொம்ப நல்லது அதுமாரி நம்ப வந்துட்டு நம்ம பெருசா வந்துட்டு நம்ம இதுக்காக தனியா ஒரு அம் பணோ செலவு பண்ணி நம்ம செய்யணுனு இல்ல நம்ம வீட்ல இருக்கிற பொருள வ பொருட்கள் அதாது இந்த வெந்தயோ மோரு சுத்கடல இந்த மாரி வீட்ல இருக்க பொருள வச்சே நம்ம ஒடம்ப குளிர்ச்சியா வச்சிக்கலா அந்தளோ நீங்க சொல்லுங்க அட்டி
ஆ செரிங் தோழி வெயில் என்பது ஒரு இயற்கையின் ஒரு பகுதியாகும் தோழி இப்ப வெயில் வந்து எங்க பாத் இர்ந்தாலு இருக்கு இப்ப வந்து மழ காலத்துலயு வெயில் இருக்கு வெயில் காலத்துலயு வெயில் இருக்கு பனி காலத்துலயு என்ன இன்னு வெயிலுங்கறது இருக்கும் தோழி
ம்
ஆம் அப்ப அதிக வெப்பத்துல நம்ம வந்து சந்திக்கு போது நம்ம அதிக வெயில போம்போது நமக்கு வந்து அதிகமான பாதிப்பு என்பது என்ன பண்ணுது ஏற்படுது தோழி அதனால கோடைகாலங்ள் வெயிலின் தாக் கோ அதிகமா இருக்கு தோழி இதனால உடல் என்பது சோர்வடையு இப்ப நார்மலா நா வெள் ய போய்ட்டு வந்தோம்னா டயர்ட் ஆ சோர்வா இருக்கும் தோழி அ தலைவலி இருக்கு தாகோ அதிக தாகோ அதிகமா இருக்கு சில நேரங்கள மயக்கோ கூட என்னப்பண்லா வர்லா உங்ளுக்கு மயக்கோ வந்துருக்கா தோழி வெயில்ல போனப்போ
எனக்கு வந்துட்டு அப்ல்லா எனக்கு வந்தது இல்ல ப ஆனா வந்துட்டு நா வெயிலுக்கு போறத வந்துட்டு நா எப்போமே தவிர்த்துப்ப எங்கயாச்சு போணு அப்டின்னா காலலயே போயிட்டு வந்தற்றது இல்லன்னா ஒரு ஒரு மாலை நேரத்துல ஒரு வெயில்லா தணிஞ்சு ஒரு அந்த மாரி இரு நேரத்துலா நா போவ ஏன்னா வந்துட் டு எனக்கு வெயில் வந்துட்டு ஒரு அது முடிஞ்ச அளவுக்கு நா தவிர்த்துபேண் வச்சிகங்ளே இப்ப எங்காது ஒரு சப்போஸ் ஆ எங்காது நா வெள்லப் போய்தா ஆகுணு அப்டினா கூட நா அது அந்த நேரத்த வந்து நா காலைலியோ இல்ல நா ஆ ஒரு மாலை நேரத்துல நா மாத்திப்பே அதனால எனக்கு வந்து அந்த வெயிலோட தாக்கோ வந்து பெருசா எனக்கு வந்து பாதிக்கலன் நா நெனைக்கிறே
மொதல்லப் பாத்தீங்கனா வெயில் நேரத்துல அதிகமான தண்ணீர் கொட குடிக்கிணுந் தோழி தண்ணீர் அதிகமா குடிக்கிறதனால என்னாப் பண்ணா மாம் உடல் வெப்பத் த நம்னும் குதைக் குறைக்க முடியுந் தோழி ஒரு நாளைக்கி குறைந்தது என்னாப் பண்ணும் மூன்று லிட்டர் தண்ணிய என்னபனு நம்ம குடிச்சாவுணுந் தம்பி தோழி அப்றோ வந்து மோர் குடிக்கிலா இளநீர் வந்து உடல் நீர் உடலுக்கு வந்து குளிர்ச்சி அதுக்கு இளநீர் குடிக்கலா என்னாப் பழச்சாறுக்கள் பழச்சாறுகள் வந்து இது மாரி என்னா பண்லா நம்ம சாப்பல்லா இது வந்து உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்குந் தோழி அப்றோ தர்பூச்ணி இது வந்து நீர்சத்து ஒரு நிறைந்த பழோ அப்றோ வந்து வெள்ளரிக்கா இந்த மேரிப் பழழோ என்னாப் பண்ண சாப்பறப்ப நம்ம வெயில்ல என்னாப் பண்லா நம்ம உடல வந்து குளிச்சியா வச்சுக்கலா தோழி அப்றோ வந்து மாலை நேரங்கள்ல வேலை செய்லா இப்ப வெயில் வந்து அதிகமா இருக்கறதனால வெயில் டையத்துல நம்ம என்னாப் பல்லா மதிய நேரத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு மாலை நேரங்கள்ல என்னாப் பண்லா சேப்பலா அப்றோ வந்து அப்றோ வந்து தலைக்கு என்னாப் பண்லா தொப்பி போட்டுக்லாந் தோழி இந்த தொப்பி அணியனால வெயில என்னாப் பண்லா கொஞ்சோ கொறைக்கலா உடல் சூட்ட அப்றோ வந்து ஆடைகள் ருக்குல்ல ரொம்ப டைட்டான ஆடைகள் இந்த காற்று போவ்முடியாத ஆடைகள் இது மேரி என்னப் பண்ண போடாத கொஞ்சம் பாலிஸ்ட ஆடைகள்லாம் போடாத கொஞ்சம் கா பருத்தி ஆடைகள் என்னாப் பண்லா நம்ம கதிர ஆடைகள் என்னாப் பண்லா அணியலாந் தோழி
அப்றோ வந்து கருப்பு நிற ஆடைகள அணியக்கூடாது தோழி எனாக் கருப்பு நிற ஆடைகள் ஆ சூரியனோட வெளிச்சத்த என்னாப் பண்ணு டேரெக்டா என்னாப் பண்ணு உள்வாங்கு அதனால அதிக வெப் ப்ப என்னாப் பண்ணு ஏற்படு அதனால கருப்பாடைகள் நம்ளா நம்ம கொறச்சல்லா பறம் குழந்தைகள கூட வெயில்ல என்னாப்ன அதிக நேரம் விளையாட விடக் ஆத் தோழி எனா குழ குழந்தைகளுக்கு நெறைய என்னாப் பண்ணு பாதிப்பு ஏற்பண்ணுதே அப்றம் முதியோர்கள என்னாப் பண்ணும் பாதுகாப்பா வெச்சிருக்கனு இன்னு வெயில்ல விடக்கூடாது இப்ப உடலில் உள்ள நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டு அவுங்கள்லா வீட்டில் காற்றோட்டமாக இருக்க வேண்டு ஜன்னல்கள என்னப் பண்ணு தெ றந்து வெக்கணு நெறைய வீட்ல ஜன்னல தொறக்வே மாட்றாங்க அ பூட்டியே வெச்சர்றாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
தொண்ணா காத்து நெறைய வரு அப்போ கொஞ்ச நல்லாருக்குந் தோழி அப்பறந் தே தேவையான இடங்களில் வந்து குளிர்சாதன வசதிகளைப் பயன்படுத்தலாந் தோழி கொஞ்சோம் கூலிங்கான இத நம்ம எனாப் ம்லாம் பயன்படுத்தலமே அப்றோ அதி க மரங்கள என்னாப் பண்லா நம்ம நடலாந் தோழி இப்ப மரங்கள வந்து நெறைய நிழல் தரு இப்ப வீட்டு பக்கத்ல நெறைய மரங்கள் நட்டம்னா வெச்சுங்க அது என்னாப் பணு நமக்கு நிழல் தரு அது மூலியமா நமக்கு என்னாப் பண்லா கொஞ்ச குளிர்ச்சியா என்னாப்ணு சூழல் என்பது ஏற்படு மரங்கள் வந்து சுற்றுச்சூழ என்னாப் பண்ணுது குளிர்ச்சியாக வைத்துகிறத் தோழி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவு அவசியோ அப்றோ வந்து பிளாஸ்டிக் பயன்பாடுத்த தவிர்க் கறது மூலமா அப்பய என்ன பண்லா நம்ம என்ன பண்ணா வெயிலின் தாக்கத்தையு கொஞ்ச கொறைக்கலா தோழி தொடர்ந்து பேசுங்கள் தோழி
அதுக்கப்பறோ வந்துட்டு இதெல்லா ரொம்ப சொன்னது ரொம்ப வந்து உண்மையானா சரியான ஒரு இது காரண வந்துட்டு ஆ இது இந்த விழிப்புணர்வு வந்து பெரும்பாலு மக்களுக்கு வந்து கெடையாது ஏன்னா அந்த ஒரு மரோ வளக்கறது என்ன போ எல்லாரு வளப்புவாங்கள அந்த மாரிதா ஒரு இது அது மாரி தண்ணி என்ன அதெல்லா குடிக் கிறோல்ல நம்ப அந்த மாதிரி அப்பறோ வாரத்துக்கு ஒரு முறையாவது மோர் சேத்துக்கணு அந்த மாதிரிங்கிறதுல்லா வந்து அவங்களுக்கு அவ்ளோவா தெரியில அதே மாதிரி நம்ப வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கதோட நன்மைகள் பாத்தீங்கன்னா ஆம் நமக்கு உடம்ப வந்து அதாவது இந்த நீர் நீர வந்து சமநிலையா வெச்சுக்க அப்பறோ வந்துட்டு நம்ப சருமத்தையு பொளிவாக்கும் அதுக்கப்பறோ வேற வந்துட்டு அம் அந்த முடி கொட்ற பிரச்சனையு சரியாயிரு இது மாரி நெறைய இருக்கு அதாது நம்ம வந்து சாதாரணமா தண்ணி தான ஆ குடிச்சுக்கலாம்ப்பா அந்த மாரி நெனைக்கிற ஒரு பொருள் ஒரு பொருள்தா நமக்கு வந் து நம்ப ஒடம்பல உள்ள பாதி பிரச்சனய சரி பண்ணுது நம்ப ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு கரெக்டா நாலு லிட்ரு சரியா நம்ம தண்ணி குடிச்சட்டாங்னாலே அந்த உடல் வந்து சமநிலையா இருக்கு நம்ப அந்த மருத்துவமனைக்கு செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அதே மாதிரி ம் நெறைய காய்கறில்லா நெறைய சேத்துக்கணு ம் வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை கீரை சேத்துக்கணு விடாம எடுத்துக்கிட்டாலு ஒன்னு பிரச்சன கெடையாது அது மாரி நெறைய கீரை சேத்துக்கிறது அது மாரி நெறைய சத்தான பொருட்கள் சேத்துகறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
கண்டிப்பா தோழி நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு தோழி அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா நெறைய எடங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுக்கு வந்து அந்த ம் செடி மரம் நடுதல் என்றதே ஒரு விழிப்புணர்வு என்ன பண்ண நம்ம ஏற் படுத்தணு தோழி நெறைய நம்ம மரக்கன்றுகளை வாங்கி இ நம் நம் ஊரில் உள்ள ஆற்றங்கரை ஓரம் மற்றும் பொது இடங்கள் அலுவலகங்கள் இங்கெல்லா என்ன பண்லா நம்ம என்ன பண்லா மரக்கன்றுகளை என்ன பண்லா நடலா தோழி அப்பற வந்து மக்களுக்கு வெயிலினுடைய தாக்கத்தை என்ன பண்ணு நம்ம புரிய வெக்கணு தோழி இப்போ அதிகமா வெயில் இருக்கறனால என்னென்ன பிரச்சன வரும்ங்கிறத நம்ம என்ன பண்ணோ புரிய வெக்கணு தோழி அப்பற வந்து இந்த பேருந்துக்காக வெயிட் பா ஆ காத்திருக்காங்க தோழி அப்ப வந்து அங்க வந்து வெயிலா இருந்தீன்னா சில வெயிலா இருக்கு தோழி அங்கெல்லா நமக்கு ஒரு கு நிழல் குடை அ நிழல்குடை என்பது நம்ம ஏற்று ஏற்படுத்தி தரணு அப்டி இல்லையா அவங்க ஒரு குடை எடுத்துட்டு போலாந் தோழி அப்டி என்ன பண்ணலா அவுங்க எடுத்துட்டு போறது மூலியமா அவுங்க வெயில் தாக்கத்தை குறைக்கலா தோழி சத்தான உணவுகள என்ன பண்லா சாப்பில்லா
இ நம்ம ஆடை அணியறோ இல்லையா அது வந்துட்டு நம்ம நம்ம இந்த கை அ அதாவது நம்ம ஆடை மட் ட்டு இல்லாம கையி கப்பறோ கால் போற மாரி வெள்ல எவுமே தெரியாத மாரி நம்ம மொ முழுமையா நம்ம அணிந்து கொண்டு போகணு ஏனா வந்துட்டு வெயில் வந்து அந்த அளவுக்கு இப்ப அதிகமா இருக்கு கடந்த ஆண்ட விட இந்த ஆண்டுதா வந்துட்டு வெயில் அதிகமா இருக்கு அப்டின் சொல்றாங்க சொல்லுங்க தோழா அதபத்தி
ஆ கம்பறோ வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கு தோழி அப்பறோ வந்து உடல் பயிற்சி செய்யலா அதுக்கப்பறோ வெயில்ல அதிக வெயில்ல நம்மள வந்து ஓடக்கூடாது இப்ப வந்து இந்த உடல் பயிற்சில்லா செய்றாங்கல்ல அவுங்கல்லா வந்து வெயில் ல என்ன பண்ணுவாங்க ஆ போவாங்க அப்டி அது மாரி என்ன பண்ண வெயில் டயத்துல போனா அப்பறோ போற எடத்துல எங்க போனாலு தண்ணீர் எடுத்து சொல்லலா ஒரு பாட்டில் கேன்ல ஒரு பாட்டில்ல என்ன பண்ணலா நம்ம தண்ணீர் எடுத்து செல்லலா இப்போ வேணுங்க நேரத்துல வெயில்ல குடிக்கலா தீங்களா அப்பற வெயில்ல நெறைய தோல் பாதிப்பு என்ன பண்றது தோல் நோய்கள் என்பது வருகுது தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதாவது ரொம்ப க உண்மதா அம் தோழர் நன்றி தோழர் ஆ பா தோழர் நம்ப வாய்ப்பு கெடச்சா நம்ம மறுபடி பேசலா ரொம்ப நன்றி
தோ மிக்க நன்றி தோழி உங்களுடன் இந்த உரையாடல் பேசுறது ரொம்ப நன்றி தோழி நம்ம வந்து வெயிலோட தாக்கத்த எந்து